தோ என்னாச்சிங்க வ ரொம்ப பிசியா
அ இல்லல்ல அதோ டீ போட்டுட்ருந்த பேஸ்
நாங்ளு டீ குடிச்சிட்டே தா பேசிட்ருக்கோ
ஆமா கண்டிப்பா
அயா இன்னொரு ஒற்றும இருக்கு அது என்னன் நீங்களே கண்டுபிடிப்பீங்க சீக்கிரத்துல
ஆ என்னாதுன் தெர்லையே பாப்பு
கண்டுபிடிப்பீங்க சீக்கிரத்துல நம்ம ரெண்டு பேரோட பேர்ல ஒரு ஒற்றும இருக்கு கண்டுபிடிங்க
ரெண்டு பேரு பேரு ஒன்னா வருதா
இல்ல இல்ல அப்டி எல்லா இல்ல ஓரே பேரு இல்ல ஆனா அதுல ஒரு ஒற்றும இருக்கு கண்டுபிடிங்க
ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ஸா
அதெல்லா நா சொல்ல மாட்ட கண்டுபிடிங்க நீங்க அ
பாக்குற
அ ஐயயோ இப்டிவே ஃபோன்ல பேசி ஃப்ரெண்ட் ஆய்ட்டா ஆனா பேர்ல ஒரு ஒற்றும இருக்கு
ம் என்னன் தெர்ல நீங்க சொல்லுங்க
அ எங்கம ஒர்க் பண்ணி வ வேல முடிச்சு வந்தாச்சா
ம் வந்துட்ட வந்துட்ட இப்பதா வந்த வந்துட்டு பசங்களுக்கு இப்ப பால் காச்சிட்டு க்க எங் வீட்ல மாடு இருக்கு பாத்தோனா நெய்யி ஆ வெண்ண அம்மா மோர் கடைவாங்க மோர் கடஞ்சி அது வெண்ண எடுத்து வைப்பாங்க அதுல லைட் டா நெய்யி பா மா நெய்யி மட்டு உருக்கி வச்சிக்கு
ம்
ம் ம்
அப்பவே எல்லாமே நல்லா காசு பண்ணலா
ம் ஆமா ஆமா
கடெட்டு மில் ப்ராடக்ட் எல்லாமே ஒரே எடத்துல கெடச்சிரு
ம் கண்டிப்பா தயிரு தயிர் இல்லாத எங்க வீட்ல யாரு இருக்க மாட்டாங்க தயிர் எல்லா விரும்பி சாப்டுவாங்க எனக்கு தயிர் மட்டு இருந்துட்டா போது
அ அ
ம்
அ வேலைக்கு போறவங்களுக்கு மேது இருந்ததுன்னா அவசரத்துக்கு எதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிர்லாமே
ம் ஆமா ஆமா கண்டிப்பா
அதுதா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேக்கறது வேலைக்கு போம்போது எப்புடி இவ்ளோ வேலய முடிச்சுட்டு போறது அதயா தா ஒரே கம்ப்ளைண்ட்னா எப்புடி இப்டி கெளம்பிட்டு வர்றீங்கன்னு கேக்
ம் அதா பசங்கல அம்ச்சுட்டு ஹஸ்பண்ட அம்ச்சுட்டு கா ரொம்ப கஷ் கஷ்டங்கோ ஆனா ஆமா
வீடையு பாத்துக்கிட்டு அது கெளம்பி போகனுன்றது ரொம்ப கஷ்டோ
கண்டிப்பா ரொம்ப கஷ்டோ நம்மளே சமச்சு நம்மளுக்கு எடுத்துக்குட்டு பசங்களுக்கு அத எடுத் த்து வச்சுக்கிட்டு அ ரொம்
ஆமா நீங்க ஓஃக் பண்ற எடத்துல என்ன காஸ்டிம்ஸ் போடுவீங்க மேம் சுடி அளொவ்டா இல்
ஏ எ ஒரு வ டூ ஹர்ஸ் தா எனக்கு டியூஷனு சுடிதார் தா போட் த்து போவ
ஓ அப்டிங்ளா
ம் ஆமா சேரிக்கு வேல இல்ல ஆமா
ஏ அப்ப ப்ரச்சுன இல்ல அ ஒரு பக்கத்துல ஃபுல் அண்ட் சொல்ஸ்
அப்டிங்களா ஆமா சாரி வேற அது வேற ஆமா ரொம்ப கஷ் ட்டந்தா
சாரி பர்ச்சேஸே பெரிய ப்ரச்சனையா இருக்கு பர்ச்சேஸ்சோட ப்ரச்சனை
போங்க சொல்லுங்க ஸ் இது மீஷோல காம்போர்ல வாங்கிக்கோங்க வ பட்டு சாரி இந்த மாரி வாங்கிக்
அ ஆ சாரி வாங்கிக்கலா ஃப்ளவுஸு தைக்கிறது ஒரு இஷ்யூ அதெல்லா விட
வாம்மா
அதுதா அதுதா இப்ப பெரிய ப்ரச்சனையாருக் என்னோட ஃரெண்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட சஜஷன் கேப்பாங்க எப்புடி நீ இப்புடி கட்டிட்டு வர அப்டின்னு
ம் ம் ம்
மேக்சிமம் நா வந்து நாங்க காட்டன் சாரீஸ் தா யூஸ் பண்ணுவோமா
நீங்க டீச்சரா ஒர்க் பண்றீங்ளா
ஆமாங்க நாங்க வந்து அதுனால சாரீஸ் தா மேக்சிமம் ஆ சுடி அலவுட்டுனாலு ஒரு டூ த்ரீ டேஸ் மேக்சிமம் ஒர்க் பண்ற எடத்துல சேரீஸ் தா
ம் ஞாயிற்றுக்கிழம மட்டுதா லீவா இருக்கு இல்லையா
கண்டிப்பா எங்க இதுல சொன்ன மாரி கண்டிப்பா சண்டே லீவுங்க
ஆமா ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறது அரசு த்து பள்ளிக்கூடத்தில்ல பாத்தீங்கன்னா எதுக்கு
கம்பல் செரி சாட்டர்டேஸு இல்ல மேம் இப்பல்லா ஆ ஆ இல்ல இப்பெல்லா வந்து சா சட்டர்டேஸு கவர்மெண்ட் லீவ் வந்தா சாட்டர்டேஸ் ஓஃக் பண்ணுன் சொல்லியற்றாங்க
ம்
அதனால அவங்களு இப்போ க ப்ரைவேட் ஸ்கூல்க்கு ஈக்வலா வந்துகிட்ருக்காங்க
ம் உ ம் இப்ப கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
அதுதா மேம் எல்லா கேக்குறது எப்பிடி டைமிங்க கேக்குதுங்லா ஹலோ ஆ அதுதா டைமிங் து எப்பிடி புதுசே ஆஸ் அதுதா மேம் டைமிங்க்கி டைமிங்க்கு எப்படி இப்படி சாரி கட்டிட்டு வறீங்கன்னு அதுக்குதா நா டிப்ஸு குடுத்தேன்ற டீச்சஸுக்கு சாரி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப வந்து காலைலேந்து ச்சி என்ன சமைக்கணுன்றதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு
உம் ஆமா அது முன்கூட்
அ ஆதாவஹ் ஆ அது எப்படி நைட்டே ரெடி பண்ணி வை க்கிறோமோ அத விட முக்கியமான வேல நாளைக்கு என்ன சேரீ கட்டுறோன்றது
கண்டிப்பா கண்டிப்பா ஆ
ஆ என்ன சாரி கட்றோன்றது டிசைட் பண்ணி எடுத்து வச்சுட்டாலே பாதி ப்ரச்சன முடிஞ்சிடு
உ இல்ல யூனிஃபாம் மாரி குடுப்பாங்க எதோ யூனிஃபாம் எதுன் தர்லியா
க்வாம் யூனிஃபாம் வந்து டெய்லி இருக்காது மேம் ஒ ஒன் ஆர் டூ டேஸ் தா இருக்கு அந்ந மீதினாலே நாம நம்ப் ங்களோட ஓன் நியூஸ் இது இது கசின்தா போடணு
ம் ம் இல்ல யூனிஃபாம் குடுத்தா நம்மளுக்கே எந்த ப்ரச்சனையு இருக்காது
ஆ அது டக்குன் எட் ட்டு மாட்டிட்டு ஓடிர்லா ஆனா இது இப்படி இல்லாமே நம்ப ட்ரெஸ்ஸப் போடமேண்டி வந்நு காலைல எந்திச்சி பீரோ மின்னாடி நின்னு அங்க ஒரு பத் த்து நிம்ஷு அங் ஒரு பத் த்து நிம்ஷோ வேஸ்ட் ஆய்டு நம்ப் ஒரு சாரி எடுப்போ அதோட ப்ளவ்ஸ் அம்பா அம்மா வீட்ல இருக்கோ
ஆமா அது மாரிலா நா அனுபவிச்சிருக்கே கரெக்டா சொன்னீய
அ அதோட இன்ஸ்கட் வேற எங்கயாவது உள்ள மாட்டிட்ரு கோ அதனால அதனால தாங்க எல்லா ஃப்ரெண்ஸ்க் சொல்றது ஃபஸ்ட்டு நைட்டே எடுத்து வச்சிருங்க
ம்
அப்ப வந்து அடுத்த நாள் ஈஸியா இருக்கு அப்டின்ன
ம் ஆமா சீக்ரமா கட்டிட்டு போய்ரா இரு இது தன பேரு மார்னிங் இங்க எழுந்து உம் வேலையெல்லா முடிச்சுட்டு தேடுவாங்க அது ரொம்ப கஷ்டொன் தான் நீங்க சொல்றது நல்லாருக்கு ஆ
நானேப்பா நானு பண்ணிர்க்கு இப்பதான அனுபவோ கொஞ்ச கொஞ்சமாதா பண்றோ அ ஏ அப்புவு எங்க ஃப்ரெண்ஸ் கேப்பாங்க எப்படி ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு அயன் பண்ணிட்டு அப்டியே மாட்டிட்டு வருவியான்னு
உம் அ இல்ல மேம் செல பேரு செலக் டீச்சஸ்ஸுங்லா கட்னாங்கனாவ் வ்ளோ ஒரு நீட்னஸ்ஸா எனக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் கட்றது எனக்கு ரொம்ப புடிக்கு அவ்ளோ ஒரு அழகா கட்டிட்டு வருவாங்க
எனக்கு எங்ளோட இங்லீஷ் மேடம் தா ஆ
அப்டிங்ளா ஆ சிம்பளா இருப்பாங்க அவ்ளோ அழகாரு ப்பாங்க அந்த சரீல்லா அவ்ளோ ஒரு அழகா இருக்கு எங்கிந்தா சரில்லா எடுக் க்ருகாங்கன்னே தெர்ல யோசிச்சுட்லா டொல்த்து படிக்கிறப்ப யோசிப்ப இவ்ளோ அழகழகா கட்டிட்டு வராங்கன்னு
நானு அப்டிதா எங்களோட மடமோட ஸ்டைல் தா எனக்கு இப்பவு சொல்லுவாங்க ஆ ய எப்பிட்ரி உன்னிய உன்ன பாத்தா எந்த பொண்ணு படிச்ச மாரி டி ஸ்டூடெண்ட்ஸ் ஷிப்ட்ட எங்களுக்கு ஜாயீன் பண்ணிருக்காங்க புதுசா அது ஒன்னு கேப்பாங்க மம் உங்கள பாக்கும்போது எனக்கு அந்த மேடம் ஞாபகோ வருதுனு நானே அந்த மேடம் தா ஃபாலோப் பண்றமா அப்டின்னு என்னோட ஸ்டைலே அந்த மேடம் கிட்ட இருந்து வந்தத்தா அப்படின்னு சொன்ன அதனால அதுதா கேப்பாங்க எப்படி மேம் அப்டின்ம்பாங்க ஃபஸ்ட்டு நாளு எடுத்து வச்சிருங்குமா காலைல குளிக்க போறதுக்கு முன்னாடி முன்னாடி பீளீட்ச்ச மட் ட்டு எடுத்து வச்சிட்டு போனா வேல முடிஞ்சது டக்குன்னு ரெடியாயிட்ல
நா ஒர்க் பண்ணப்ப இப்ப தம்பி வந்து இருந்ததுலேந்து இப்ப நா ஒர்க் பண்றது நிறுத்திட ஹஸ் மரேஜ் ஆனதிலந்தே ஒர்க் பண்றது போல ஆனா பாத் தீங்கனா நீங்க சொன்ன மாரி நைட்ல எடுத்து வைக்கிறது இல்ல நானு காலைல மார்னிங் த நா எல்லா வேலையு முடிச்சுட்டு போய் மார்னிங் தா தேடுவ அது அவ்ளோ டென்ஷன் ஆகு எனக்கு ஒரு ப்ளவுஸ் இருக்காது அவ்ளோ டென்ஷன் ஆகு ஏதாவது போ கொஞ்சோ லேட்டா போயிரு இதனாலே லேட்டா போயிருக்க நெறைய டைம் லேட்டா போயிருக்க இதுக்கப்றோ நீங்க சொல்ற மாரி நா ஒர்க் பண்ண போன்னா நீங்க சொல்லிதா நா ஃபாலோ பண்ணிக்கிற கண்டிப்பா
ஆ குட் குட் வெரி குட்டா அப்றோ இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த சிந்தட்டிக் சாரீஸ் பெரியவங்களா கட்ற மாரி இருக்
ஆமா ஆமா அது கட்டிர்லா காட்டன் சரீ கட்டுறதா அது தூக்கி கிட்டு இருக்கிறது வச்சா ஐயோ அது ஆனா ரொம்ப கஷ்டோ எப்படி நீங்க கட்றீங்கன்னே தெரியல
அத கட்டிட்டு அப்டியே நா போனன்னா தயவு செஞ்சு இந்த சரீய கட்டிடாதமானுவாங்க
ம் ம் இல்ல காட்டன் டீச்சர்னாவே காட்டன் சரீதா
அப் அப்படின்னு இல்ல மம் நாங்க நாங்க வந்து அந்த அளவுக்கு இல்ல ஒல்லியா இருப்போ அப்போ வந்து அந்த சரீ கட்டனு நம்பள தேடணு
ஆ
அந்தோ அந்த மாரி கிண்டல் பண்ணுவாங்க அப்படி தயவு செஞ் இனி அந்த சரீ வாங்கிராதமா அப்டின்னுவாங்க மக்சிமம் எகிட்ட அந்த மாரி சரீசே இருக்காது சிந்தட்டிக்சு என்னோட என்னோட மரேஜ்லயே நா க அந்த சிந்தடிக் வீ து கட்றக்குன்னு ஒரு வாரோ லீவுக்கு நாலே நாலு சரீதா வாங்கிருக்க
இப்ப மேனாவே சரீ தா ஏதாவது
ய அப்படி அ அ அப்படியெல்லா கவ்ண்ட் பண்றதுல்ல மம் அப்பப்போ அப்டியே ஏதாவது கடைக்கு போனா ஸ்கூலுக்கு யாராவது கொண்டு வந்தாங்கன்னா ஆ இயமைனு எவனாது வந்தா போது நம்ம லேடிஸோட மெண்டாலிட்டி அதுதான நம்ம இ யம் ஐ னு சொல்லிட்டா போது ஒண்ணுக்கு ரெண்டு எடுத்துரது அப்படியே பண்ணி பண்ணி சரீ வாங்கறது ஈஸியா ஆயிரு ச ப்ளௌஸ் தைக்கிறதா பெரும்படாம்
ரொம்ப ஆமா ரொம்ப கஷ்டமாதாருக் கு பல்லா பாத்தா ஃபை ஹண்ட்ரட் ஆகுது ப்ளவுஸுன்னாவே
ஆமாமா ஆமா சின்ன வக் பண்ணிர்ப்பாங்க அதுக்கே அவ்ளோ ஒ பே பண்ணுறு
உம் அதுவு இந்த ஆரி ஒர்க்கல்லாம் பார் தெ ஆரி ஆமாங்க இந்த ஆரி எடி தெ ஸா ஒர்க் பண்றதே நம்ம அந்த மாரி ஆரி ஒர்க்கு கை தொழில் கத்துக்கலா கைத்தொழில் நிறையா பெனிஃபிட்டு் அப்டேஉவ் ஆமா உக்காந்துகிட்டே யுவ் அப்டேஊ ஒருரு மூணும் ஆனா ரொம்ப அது வலிக்கும் பேக்
ஆனா அது பேக் பெய்ன்னு லெக்பெய்ன்னு ஆ பேக் பெய்ன்னு லெக் பெயன்னே அந்த கைய அந்த ஊசி குத்து கு
குத்துறது ஆனா ரொம்ப கஷ்டோன்தா அது இந்தாலு அது ஒரே ப்ளவுஸ்ல ஏழாயிர எட்டாய்ரோ அந்த மாரி வாங்கிக்கிறாங்க நம்ம அது ஒன் மன்த்து சம்பாரிக்க வேண்டியதா இருக்கு
ஈ இப்ப இப்பா இப்ப யாரும் மேட்சிங் போறதில்ல மேம் கான்ட்ரஸ்ட்
உம் ஆமாமா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா அந்த மாரிதா இப்ப நானு ரெண்டு மூணு ப்ளவுஸ்ஸ ஆடர் பண்ணிருக்கே பாப்போ இப்பதா நா பண்ணுவ வச்சிருக்கே தக்கிலா அது ரெடிமேடாவே பனியன் க்ளாத் மாரி வந்துருக்கு
ஒரு சாரீ ஒரு ப்ளவுஸ் வச்சு மூணு சாரீ ஓட்டிடுறது எல்லா என்ன கேப்பாங்க இதுல இதுல எங்கிடி மேச்சிங் கண்டுபுடிச்ச நீண்வாங்க கண்டுபிடி நீன்ருவே அந்த மாதி அ அந்த மாரி இப்ப கான்ட்ரஸ்ட்டா போட்டுட்டு ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு மூணு ஜரி போட்டுட்டு போக வேண்டிய்தா வேற என்ன பண்றது
ஆமா ஆனா என்னா பண்றது டீச்சஸ்ஸுங்குன் பாத்தோனா சால்ரில்லா ரொம்ப கம்மிதா இல்லைங்களா டீச்சர் பொறுத்த அளவுக்கு ரொம்ப கம்மி நம்ம வாங்குற்து பஸ் பஸ்சார்ச்சு செலவு அதுக்கு போய்டு நம்ம காஸ் ச்சும் வாங்குற்துக்கும் போய்டு அன் அதுதா கொஞ்சொம் மைனஸ் பாய்ண்ட்டு
ஆ அது நம்ப நம்ப அதே நம்ப லேடிஸ் செபோட் திர்னா வாங்குற்துக்கேத்தமாறி செலவு பண்ணிட்டு போகவேண்டிதா
அஅஆ
அப்று என்னா மேம் பசங்களுக்கு சாப்பாடு குடுக்குற டைமெயிர்ச்சா
ஆ
ஹலோ
ஆ நைனா சமதிங்க ஆ கேது ஹலோ நீங் ஏ சமச்சீங்க இப்ப நைக்கு உம் உம் பசங்கலா என்னா பண்றாங்க பசங்க என்ன பண்றாங்க மேம் ம் ம் சரி எப்டி அடம் பண்ணுவாங்களானா உம் அடம் பண்ணுவாங்களா சின்ன கொ பசங்களா இல்லெப் ப்டி எந்த ஸ்டாண்ட்டட் ஹஹா
அப்படி இல்ல மேம் லவன்த்து அதனால ப்ரெச்
கிறாங்க ஓ அப்டீங்ளா சேரி சேரி ஓகே ஓகே ஆ ஓகேங்க
அதனால அந்த அளவுக்கு பிரச்சன இல்ல நீங்கதா இப்ப பாவோ பசங்கெல்லா அழுவாங்க போய் சாப்பாடு குடுங்க
ம் ஆமாமாங்
சேரி மேம் குடுங்க சாப்பாடு அப்றோ அ அப்றோ எல்லா என்ன திட்டிடற போறாங் மொதல்ல அவுங்களுக்கு சாப்பாடு குடுங்க ஓகே
ஓகே ஓகே
இன்று எனக்கு இங்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க கூப்பறங்
ஆ ஓகேங் ஓகே அசின்